ஆ வணக்கம் தோழி நலமா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நலமா இருக்கோ
ஆ சாப்ட்டாச்சிங்க தோழி சேரி உங்ககிட்ட சுற்றுலா தலங்கள் பற்றி பேச்லா
ஆ சரிங்க தோழி அ
சேரிங்க தோழி நீங்க இப்ப எ சுற்றுலா தலங்கள்னா இப்போ ரீ அ சமீப காலத்துல எங்க பொயிருக்கீங்க தோழி
சமீபமா எங்கேயு அவ்ளவாலா எங்கேயு போறதில்ல தோழி ஏன்னா காலேஜிக்கு இங்க இருந்து சென்னை வருவோ
அ
அந்த மாரி சின்ன சின்ன ட்ரிப் தா தோழி பொய்ருப்போ
சேரிங்க
நீங்க தோழி
நா சுற்றுலா தலங்கள் பாத்தீங்னா இப்பதா ரீசென்டா இப்ப திருச்செங்கோட்ல பண்டிக இல்லைங்ளா அதனால இப்ப அங்க பொய்ட்டு வந்தோ அ தேர் திருவிழா அங்க நடைபெறுது அதனால நாங்க பொய்ட்டு வந்தோ வேற இந்த மாரி கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு அந்த மாரில்லா நீங்க பொய்ருக்கீங்ளா போன அனுபவோ
இல்லைங்க தோழி அப்டி இல்லைங்க அப்டி எதுவு போனதில்ல தோழி உங்க ஹாபிஸ் எது இருக்கா தோழி ஹலோ தோழி உங்களுக்கு எது ப இந்த விரும்பி செய்ற பழக்கோ மாரி எது இருக்கா
எத பத்தி கேக்றீங்க
உங்ளுக்கு பிடிச்ச செயல் எது இப்போ புத்தகோ படிக்கிறது அப்றோ வெளையாடுறது ஆ அந்த மாரி
அப்டி இது எது இல்லைங்க இங்க கொழந்த இருக்கனால கொழந்தைய பாத்துட்டு இங்க நேரோ சரியா இருக்குங்க அவங்க தூங்குற நேரத் திலதா நாம ஏதாது வேல இருந்தாலு பாக்க முடியு இப்ப எனக்க அந்த மாரி கேட்டீங்னா இந்த வீட்டு வேல செய்றதுதாங்க அது முக்கியமான ஒரு பணியா இருக்கு
அப்டிங்ளா தோழி
ஆமாங்க ஏனா தம்பி தூங்கும் போதுதா நம்ம எந்த வேலயா இருந்தாலு செய்யணு வேக வேகமா செஞ்சி முடிக்கணு வீடு கூட்றதா இருந்தாலு சரி பாத்ரோ கழுவறது சமைக்கிறது எல்லாமே அவே தூங்கற அந்த ரெண்டு மண் நேரந்தா அந்த ரெண்டு மணி நேரத்தில செஞ்சிட்டா தா அடுத்தது அவங்கள பாக்க முடியு இல்லேனா அவங்க பின்னாடியே நம்ம சுத்திக்கிட்டே இருக்கணு எந்த வேலயு பாக்க முடியாது
அப்டிங்ளா தோழி தோழி கொழந்தைங்களுக்கு அடிக்கடி ஒடம்பு சரியில்லாம போகுதுல எதனால
அது அவங்க சாப்பிட்ற பழக்க வழக்கோனால இருக்கு நம்ப வெளிய கூட்டிட்டு போறோ இல்லைங்ளா அவங்களுக்கு சேரல அப்டினாலு வரலாம் இப்ப நீங்க ஒவ்வொரு கொழந்தைங்களுக்னா எதுவு ஆகாது பழகிப்பாங்க அவங்ளே இப்ப நம்ம அடிக்கடி உ போற எடத்துக்கு கூலிங்க எப்டி சொல்றது குளிரு அதிகமா இருக்கற எடத்துக்கு நம்ப அதிகமா கூட்டிட்டு போறோ அப்டின்னா ஒரு ரெண்டு தாட்டி நீ உங்களுக்கே தெரியு ரெண்டு தாட்டி கூட்டிட்டு போறீங்க அப்டினா அவங்களுக்கு ஜலதோஷோ புடிக்குதா இல்லயா அப்டினு சொல்லி தெரிஞ்சிக்லா இப்ப ஒரு தாட்டி புடிக்குது அப்டினா ஒடனே கூட்டிட் போவாம இருக்க கூடாது நம்ம அடுத்த முறையு அவங்கள நம்ம கூட்டிட்டு போனு கூட்டிட் போனாதா அப்ப அவங்களுக் பழகிப்பாங்க இங்க நம்ம அடிக்கடி வரோ அப்டின் சொல்லி அவங்க மனசு ஏத்துக்கு அப்பதா பாத்தீங்னா அவங்களுக்கு சளி அதிகம் பிடிக்காதுன் வச்சிக்கொங்க இப்ப அதே மாரி நீங்க ஏசில தா இருப் பீங்க ஏசி வீட்ல போட்ருக்கீங்க அப்டினா அதனால சளி புடிக்கு அவங்களுக்கு அதுக்கா அதுக்காக நம்ப அந்த கொழந்தைய வந்து இப்ப ஏசில வைக்காம இருக்க முடியாது இல்லயா நம்ம அங்க பழகிட் ஓ நம்ப அது ஒவ்வொரு கொழந்தைங்களோட ஒடம்பு அப்பா அம்மா எப்படி இருக்காங்க இப்ப எங்க வீட்ல பாத்திங் என்னா எங்க வீட்டுக்காருக்கு அடிக்கடி ஜலதோஷம் புடிக்கோ ஆனா அவுங்க வந்து தயிரே சாப் சாப்பட மாட்டாங்க இருந்தாலு ஜலதோஷம் புடிக்கோ அது ஏன்னே தெரியாது ஆனா அந்த கொழந்தைக்கு வந்து அந்த மாதிரி கெடையாது நா அவுங்களுக்கு புடிக்காதுனா கொழந்தைக்கு புடிக் நிக்காம போயிருவ இல்லையா அதனால நா என்ன பண்ணுவனா தயிர் அடிக்கடி நா குடுத்துக்கிட்டே இருப்பே டெய்லி குடுப்ப மதியான டைம்ல தயிர் குடுத்து குடுப்ப ஏனா அப்பதா வந்து அவுங்கள மாரி சளிப்ப அடிக்கிறமா ஜலதோஷ அவுங்களுக்கு புடிக் குது அப்பனா கொழந்தைக்கு புடிக்காது அந்த மாதிரி நாமதா ஒவ்வொரு விஷியோ வந்து மாத்தி அவுங்களுக்கு இருக்கா அப்டினா கொழந்தைக்கு வந்துற கூடாது அப்டின்னு நாமதா மாத்திக்கணு
செரிங்க தோழி
நீங்க அந்த மாதிரி ஏதாது ஹிஸ்டிரிங் மேம்
என்னாங் தோழி
உங்களுக்கு வேற ஏதாது தெரியுங்ளா
இந்த கொழந்தைங்களுக்கு வந்து தண்ணில விடக்கூடாது
அ
அந்த மாறி விஷ்யோ அப்றோ அதிகமா இந்த கடையில விக்கிற ஐஸ்சு இந்த மாறி பொருள்லா குடுக்கக் கூடாது அந்த மாறி
ம் சேரிங்க தண்ணில விடக் கூடாதுன்னு கெடையாது விடலா அந்த கொழந்தைய வந்து நீங்க தடுக்க முடியாது இல்லையா அப்ப விளையாட்ற கொழந்தைய இப்ப நீங்களே நாளைக் கி இப்ப பீச்சுக்கு கீது கூட்டிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கொழந்தைக்கு ஆசப்படும் அதுக்கோசரோ நீங்க வந்து விடாம இருக்க முடியாதுல்ல உங்களுக்கு ஆசையாதா இருக்கும் அப்ப கொழந்தைய மட்டும் விடாம நம்ப போ முடியாதுல்ல அப்ப வந்து முதல் தரவ வந்து எதா இருந்தாலு பழகிற்ணு நம்ப அவுங்களுக்கு இப்ப சளி புடிச்சாலு பரவால்ல காச்சல் வந்தாலு பரவா ல்ல அப்டின்னு சொல்லிட்டு பழகிவிட்டோ அப்படின்னா அவுங்களுக்கு அடுத்த முறை வந்து எதுவு அந்த மாதிரி ஆகாதுன்னு வச்சுக்கோங்களே இப்ப தண்ணில போனா சளி புடிக் கும் அப்படின்னா அடுத்த முறை வந்து அவுங்கள விளையாட வச்சி பாக்கணு அப்ப சளி புடிக்கல அப்படிங்க போது அவுங்கள பழக விட்லா இல்லையா அப்ப அவுங்களுக்கு அது புடிச்சிடும் அப்ப வேற இதுல வந்து அவுங்க போமாட்டாங்க நெறைய விளையாட்டுல அதிகோ ஆர்வோ வரம்போது தின்பண்டங்கள் நெறைய சாப்பட்றத குறைச்சிருவாங்க விளையாண்டுட்டு தா இருப்பாங்க நம்ப அந்த மாறிதா கொழந்தைங்கள பழக்கணு
ஆ சரிங்க தோழி இன்னக்கி நாள் உங்களுக்கு எப்படி போனச்சி தோழி
இன்னக்கி வீட்டிக்கு உறவினர்கள் எல்லா நெறைய பேர் வந்திருந்தாங்க அதனால அவுங்க கிட்ட பேசி உரையாடி
ம்
அதுலயே நாள் போயிட்ச்சி இப்பதா எல்லாரும் வீட்டுக்கு கெளம்புனாங்க தம்பி இப்பதா நா கொழந்தைய தூங்க வெச்சிருக்கே அதனால இப்பதா கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கே தோழி
உறவினர்கள் வந்தா சந்தோஷமா இருக்கறதோட வேல இன்னும் அதிகமா இருக்குமில்ல தோழி
ஆமா இப்ப வேல அதிகமா இருக் இருக்குதா ஆனா இவங்கள பாக்கம் போது இப்ப வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க இல்லயா இப்ப எப்பயுமே நாங்க மட்டுந்தானே இருப்போ இப்ப உறவினர்கள் நெறய பேரு வரும்போது அது நம்மளுக்கு தனி மகிழ்ச்சி இல்லைங்ளா அவுங்களுக்கு என்ன புடிக்கும் புடிக்காதுன்னு செஞ்சு குடுக்கலா எப்பயுமே அப்புறோ கொழந்தைக்கு மட்டுந்தா நம்ம செய்வோ இல்ல நமக்கு செய்வோ இப்ப உறவினர்களுமா அந்த அங்க கொழந்தய கூட்டிட்டு வருவாங்க இப்ப இந்த கொழந்தக்கு இது புடிக் கும் நம்ம இத செஞ்சு தர்லா
உம்
அப்டின்னு ஒவ்வொன்னு இருக்குல்ல அது நல்ல விஷ்யந்தா இல்லைங்ளா உங்க வீட்ல எத்தன பேர் இருக்கீங்க தோழி
எங் வீட்ல அ அம்மா நானு அப்பா அக்கா தம்பி அவ்ளோதா தோழி தாத்தா பாட்டி
சேரிங்க தாத்தா பாட்டினா யாரு அம்மாவோட அப்பாங்ளா
ஆ ஆமா தோழி அம்மாவோட அப்பா அம்மா
சேரிங்க உங்களுக்கு உணவு முறைலா பாட்டி தாத்தலா சொல்லி தருவாங்களா
ஆ சொல்லி தருவாங்க தோழி
எப்டினா நா பாரம்பரிய உணவுலா இது சாப்புட்ணு இது சாப்ட்டா உடம்புக்கு நல்லது அப் அப்டி கேக்குறே அந்த மாரி எதுலா சொல்லிருக்காங்க
அப்பிலா சொன்னது இல்ல தோழி சாதாரணமா அந்த முடக்கத்தான் இந்த மாரி சும்மா இப்டிதா சொல்லி தருவாங்க
சேரிங்க அவுங்கூட எலா சேந்து வெளாடுவீங்களா
அவுங்ளுக்கு ரொம்ப வயதாயிருச்சு தோழி
அப்டிங்ளா
ம் ஆமா தோழி
சேரிங்க நீங்க கல்லூரி
பொங்குவி முடிச்சுட்டே தோழி முடிச்சுட்டு இருக்கே
சேரிங்க
ஒங் வீட்ல யார் யார் தோழி
எங்க வீட்ல நானு இப்ப கொழந்த வீட்டுக்காரு நாங்க மூணு பேரு இருக்கோ அவுங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா நைட்டு பத்து மணி அந்த மாதிரிதா வருவாங்க அது வரைக் கு நானு கொழந்தயு தா இருப்போ
உங்கக்கு வீட்ல இருந்துகிட்டே இந்த விஷ்யோ ம்
சொல்லுங்க சொல்லுங்க
நீங் சொல்லுங்க தோழி
வீட்ல வேலைகள்லா பகிர்ந்து செய்வீங்களா நீங்க
ஆ செய்வோ தோழி ய வீட்ல வேல பகிர்ந்து செய்வோ
சேரிங்க
போ வீ வீட்ல இருந்தீங்கன்னா உங்ளுக்கு எந்த விஷ்யோ ரொம்ப புடிக்கு இந்த விஷ்யோ ரொம்ப புடிக்கு அப்டிங்கிற மாரி ஏதாது இருக்கா தோழி
அந்த மாரிலா எது இல்லைங்க
அப்டி இது நல்லயே
இல்ல எப்டி கேக்குறீங்க நீங்க எ எத புடிக்கு அப்டின்னா புரில எனக்கு
செல இல்ல செல பேருக்கு வந்து ஆடை நெய்தல் ப்டிக்கு செல பேரு ஹே ஹேண்ட் ஒர்க் சேர்வாங்க இந்த மாரி செல விஷ்யோ செய்வாங்கள்ள தோழி நீங்க எது சமைப்பாங்க அந்த மாரி கேக்குறே
அந்த மாதி எனக்கு இப்ப கொழந்தைய பாத்துக்கிற தாங்க பெரிய டாஸ்க் இருக்கு அது பாத்துட்டு சமைக்கிற வேல இது ரெண்டுதா இப்ப அதிகோ இருக்கு ஏனா கொழந்த இருக்கு இல்ல கொழந்தைய பாத்துட்டு அது எ மத்த வேல எதுமே பாக்க முடியாது இல்லைங்ளா
ஆமாம் தோழி
அ நம்ம வ சீக்கிரமா கால்ல எந்திரிச்சி சமச்சு அந்த வேலைய முடிச் ச்ட்டோ அப்டின்னாதா அப்றோ கொழந்தையை பாத்துக்கணு அந்த நாள் புழுதுன்சா வந்து பாத்தீங்ன்னா கொழந்தைய பாத்துக்குறதுலயே போயிரு வேற எந்த வேலையு நம்மளால முழு ஈடுபாடோட செய்ய முடியாது ஆனா ஆர்வோல்லா இருக்கு தையல் தையல்லா எனக்கு தெரியு அதுலையு ஆர்வோ இருக்கு ஆனா அது பண்ண முடியாது இப்ப கொழந்தைய வச்சிட்டு எப்டி பண்ண முடியு அவுங்க அழுவாங்க அப்படே டக்குனு அது வந்து பாக்கனு அவங்களுக்கு அந்த சத்தலா கேக்க கூடாத் து அந்த மாரி நெறைய விஷியங்கள் பாத்து பண்ணணு இல்லைங்ளா
ஆமா
செரிங்க நீங்க எந்த பெயர்காடு எல்லா போய்ருக்கீங்ளா
பெயற்காடு ஏ என்று சுற்றுலா தலங்களுக்கு போனதே இல்ல தோழி
அப்டிங்ளா இல்ல கல்லூரி படிக்கு போது
கல்லூரி படிக்கு போது போனது இல்ல தோழி இனிமே தா தோழி போனு
அப்டிங்ளா நால்லா கூட்டிட் போவாங்களே அந்த மாரி நீங்க போனது இல்லைங்ளா
இனிமே இன்னு போட இன்னு அது அப்ப எது ஒன்னு கூப்புட்ல தோழி இனிமே தா சொல்லு வாங்கன் நெனைக்கிற இன்னொரு டிகிரி போட்றோ
சேரிங்க
செரி சரிங்க தோழி நன்றி தோழி மீண்டு
அ சேரிங்க தோழி ரொம்ப நன்றி
சேரி தோழி